ஹலோ ஆஹ
ஆஹ எப்டி இருக்க
ஆஹ நல்லா இருக்கேன் நீ எப்டி இருக்க என்ன ஆளே காணோம்
ஆமா எனக்கே இப்ப போர் அ வச்சது செரி உங்கிட்ட பேசலாமே அப்டின்ட்டு இப்போ நா ஒரு பிளான் பண்ணிருக்கேன் எங்கயாச்சும் நம்ம ட்ரிப் போகலாமா ஃப்ரீயா இருக்கியா ஒரு டூ டேஸ்கிட்ட
எப்போ இந்த வீக்கா
உம் போலாம் பிரீ இந்த
போலாமே
ஓகே பிளான் பண்ணுவோம் நான் இன்னும் பிளான் பண்ணல கரெக்ட்டா எங்க போலான்ட்டுதான் அப்போ உன் கிட்ட சொல்றேன் செரியா
ஓகே ஓகே
ஃப்ரீ தானே
ஆமா ஆமா ஃப்ரீ தான்
செரி செரி எல்லாம் டிரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சு போ சேரியா
ஓகே
ம்
பட்ஜெட்டு பட்ஜெட் எவ்ளோ ஆ கு
பட்ஜெட்டு நம்ம பாத்துக்கலா வா
ஓகே ஓகே
ஓரளவுக்கு ரெண்டு பேரு ஷேர் பண்ணிப்போ
ஓகே
ரூம்க்கு
யார் யாரு நீீ நா மட் ட்டுமா
நம்ம ரெண்டு பேரு மட்டு போலா
ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா நல்லா இருக்
ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆ நா இன்னு ரெண்டு பேரு கிட்ட கேட்டே அவுளுங்க வர்லன்ஸ் சொல்லிட்டாளுங்க ம் தெர்ல எதோ பிளேனா அவங்க எதோ பிளேன் போல ம் ஃபேமிலி கூட இப்ப இதோ இது ஆ சம்மர் ஹாலிடே வேற இருக் க்குல சோ அதனால அவங்கல்லா எதோ பிளேன் பண்ணி ருப்பாங்க போல அதுதா சேரி உங்கிட்ட கேக்கலாமேன் அப்டின்
ஆசைதா நா எங்கையும் போல ம் சேரி போலா எங்க போலா ஊட்டி கொடைக்கானல்
அந்த மாரி நா யோசுச்சு சொல்ற கரெக்டா எங்கன் சொல்லிர்ற என்ன பட்ஜெட்ங்குறது உங்கிட்ட முன்னாடியேஸ் சொல்லிர்ற
ஓகே மணாலி போலாமா
ம் போமா
அதுதா என்னோட ஃபேவரேட் ட்ரிம் ப்ளீஸ்
அப்டியா அப்ப போறோ ட்ரெஸ்ல்லா அதுக்கு ஏத்த மாதிரி பேக் புடிக்கு
ஆமா அதுக்கு வேணா ஷாப்பிங் பண்ணுவோ இதேல்லா வாங்க
ஆமா எனக்குமே வந்து இப்ப லிப்ஸ்டிக்லா வேற முடிஞ்சிருச்சு. வாங்கனு வேற நா சரியான மேக்கப் பைத்தியோ தெரி
ஆமா நானுந்தா
பயங்கரமா ஆ ஆமா ஆமா கொஞ்ச நாள் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட். சொன்ன
ஓ.. ஒகே ஒகே ம் அப்ப பஸ்ட்டு அதுக்கு ஷாப்பிங் போனோனாங்கள்ல்ல
போறு ஆமா போயிட்டு ஆ என்னென்ன வாங் ஆம எல்லா வாங்கிட்டு
ஓகே எப்டி ட்ரெயின்ல்லயா
போய்டுவோ அதானே ஜாலியா இருக்குல்ல உம்.. ஆமா
ஒகே சேப்டியா இருக்குமா நாங்க ரெண்டு அப்பழுதானே போறோ
ஆமா நம்ம ரெண்டு பேரும் போறோ வா என்ன பயோ பாத்துக்லா எது வர ஹலோ
செரி ஓகே
என்ன
ம் வீட்ல சொல்லிட்டியா
இல்ல இன்னு அத பத்தி பேசல அத ஒனக்குதா நா டைரக்டா கால் பண்றே ம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம ரெண்டு பேரு கன்ஃபார்ம் பண்ணதுக்கட் பறொ வீட்ல சொல்லிக்லான்ட்டு நானு எதுமே சொல்லல ஹஸ்
ஓகே ஓ கே ம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆமா விடுவாங்க
ம் என்னையுந்தா நீ எப்ப ஃப்ரீயா இருக்கோ நீ போன்தா சொல்லுவாங்க நாந்தால்ல ஆது சயின் ட்ரெஸ்ட்டில்லாம அப்டியே இருப்பே அதா சரி ஓ கே நா ரெண்டு பேரு கிட்ட கேட்டே வரலன் சொல்லிட்டாளுங்க நம்ம ஃப்ரண்ட்ஸு சேரி அவுங்க வ ர்லாட்டி என்ன நம்ம ரெண்டு பேர் போலால்ல ஜாலியா இருக்குன்ட்டுதா ஆ நா பாத்தற்
இப்ப ஒன் ஒன் வீக் ஆகு போலயே
நா நா எனக்கு டூடேஸ்லா இல்ல நம்ம ஸ்டே பண்றதுக்கு நாம்மா நா என்ன சொன்னனா ஸ்டே பண்றது டூ டேஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு டிராவலிங்க கணக்குல எடுத்துக்க வேணா அப்ப நீ சொல்ற மாரி எப்டியு ஒரு ஃபைவ் டேஸ் மேல ஆயிடு ம் ஒன் வீக் ஆயிடு சாலிடா சோ நம்ம என்ன பண்ணனுனா இப்ப நாளைக்கே போயிட்டு நா கொஞ்ச ஷாப்பிங் பண்ணனு
ஆமா நானு வரவா
உஹம் போலாமா போயிட்டு உம் பேக்கு ஏன்னா கொஞ்சம் டிரஸ்சு எல்லாம் வாங்கிட்டு நம்ம போறோம் என்ஜாய் பண்றோம் உம் ம்
பாக்கலாம் டிக்கெட்ஸ் சீக்கிரமா புக் பண்ணுமே ஏனா கெடைக்காதே
ஆமா இது வேற இருக்குல்ல நம்ம பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் உம் பாத்துக்கலாம் எடுத்துரலாம் ஆமா என்து லாவண்டர் ஆமா பயங்கர ரஷ்சா வ இருக்கும் போல ஏன்னா இங்க பயங்கர ஹாட்
ஆமா ஆமா அதனால எல்லாம் அவங்கவுங்க ஊருக்கு போய்றாங்க
உம்ம் எங்கடா கூலிங்கா இருக்கு போயிறல்லாம் சொல்லி
ஆமா பெங்களூர்ல எல்லாம் செம்ம மழ தெரிமா
அப்டியா
மழ ஆமா எங்க ரிலேட்டிவ்ஸ் அங்கே தான் இருக்காங்க டெய்லி வீடியோ எ அனுப்புவாங்க
ஓ
நாங்க இங்க சூடு சூடுல இருக்கோம் அங்கங்க ஜில்லுனு இருப்பாங்க
பரவால்ல சேம் எனக்கும் அப்படிதா ஒன் டே ஹாட்டா இருக்குன்னா ஒன் டே வெயிலு அ மாத்தி மாத்தி இருக்கு சாரி ஒன் டே ஹாட்னா ஒன் டே வந்து கூலிங்கு மாறி மாறி இது கிளைமேட் சோ நம்மளே சேரி இன்னக்கி வெயிலா இருக்கு ஆஹ கா கண்டினியூஸா ஓடுது இல்ல இப்போ இல்ல இன்னக்கி வெயிலா இருக்கு ஓகே அப்டின் சொல்லிட்டு நம்ம ஐஸ்கிரீம் ஜூஸ் எல்லா ஜில்லு ஜில்லுன் குடுச்சுட்டோனா நாளிக்கு நமக்கு கோல்டு ஆயிடுது இப்டிதா ஆகுது
என்ன பண்றதே தெரில
தெர்ல அதுதா பரவால்ல சேரி ஓகே நம்ம அப்ப ஓகே பிளேன் பண்ண மாரி பண்ணி ஓகே சொல்லிட்ட
ஆமா போலா
ட்ரிப்புக்கு நம்ம என்னென்ன பன்றது பிளேன் பண்ணனு ஓகேயா ம் பிளேன் பண்ணி ஒன் வீக் க்கு நம்ம அன்னைக்கு ஸ்டெயில் பண்றது ஒரு டூ டேச தனியா வெச்சுட்டாலுமே போறதே போறதுக்கு வரதுக்கெல்லா சேத்து ஒன் வீக் ஆயிடு ம்பட்ஜெட் ஆமா வீட்ல பேஸ் த்துனு
ஆமா அதா ஃபஸ்ட்டு டாஸ்க்கு
அதுதா ஃபஸ்ட்டு டாஸ்க்கு ஆமா ஆ உங்க கிட்ட பேசி ச்சிட்டு அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா நம்ம அடுத்த ம் அப்புடியா நீ மொதல்ல கெளம்பு அப்டின்பாங்க எங்கயாச்சு போணுமோ
பரவால்லயே ஆ ஆ இங்கெல்லா கொஞ்சோ அடம் அடம் பிடிக்கணு அப்பதா
ம் இத இதமே எப்புறா அப்பாடா நமக்கு பிரீயா அப்டின் இருப்பாங்க அப்பாடா போய்டா பிரீ அப்டின் இருப்பாங்க சோ அந்த மாரி ஆ பேபிய கூட்டிக்கிட்டுவா அம்மா விட்டுட்டு வர முடியாது இல்ல கூட்டிட்டுதா வரணு ம் அதெல்லா ஒன்னு அடம் பண்ண மாட் டாங்க ஜாலியா இருப்பாங்க நம்ம கூட சோ அதனால ஒண்ணு பிரச்சன இல்ல ம் ஆமா நா அதிகமா மாடன் ட்ரெஸ்ல்லா போடுவே எனக்கு ரொம்ப புடிக்கு
ம் நா தா வீட்ல போட்டுப்பே வெளியே எங்கியு போனதுல ம் காலேஜ் காலேஜ்லல்லா போட்டு இங்கயே போகஸ் சோ வெளியே போறோன்னு
ஆ ம் அதுவு இப்போ இந்த வெயிலு அதிகமா இருக்கதுனால நா எங்கேயுமே வெள்ள போறதுல தெரியுமா ம் குடிக்கல அவ மாதிரி ம் ஆமா
சீன் போட்டாலு அது டேன் ஆயிரு
ஆமா ஆமா அதெல்லா வேல செய்யறதே இல்ல என்ன எ இன்ன பிராண்டு எப்பிடி இதுவா யூஸ் பண்ணாலுமே அது நமக்கு ஒரு மாதிரி டேன் பயங்கர டேன் ஆயிடுது ஆமா இந்த வருஷ ரொம்ப உண்டு ம்
தெரியல அப்பிடி
அதுதா சேரி அது வெயிலு மழையோ எதோ எதோ நம்ம போற
அடிக்கடி
ஆமா ஆமா கரெக்ட் இல்ல நம்ம ப்புபோறோ ஆமா ஆமா
ஆமா ஹார்ட் இருக்கு நல்லா அடிக்கடி கரண்ட் வேல ஆப் ஆகுது
ம் ஆமா இல்ல அது அதுவு கே நம்ம என்னனாலு நம்ம ட்ரிப் போறோ என்ன
ஆ நா போனு அவதா போலா நம்ம கொஞ்சோ சேஞ்ச் சேஞ்ச் ஆகு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகு
ஸ்பெஸ் பிரியா இருக்கு நானு வந்து ஸ்கூல் பையனுக்கு வந்து ஆ சம்மர் லி விட்டதுல இருந்து எங்கேயுமே பெருசா போல
ம் இப்ப திரும்ப ஜூன்ல ஸ்கூல் ஓப் பண்ணக
ஆமா திருப்பி ஜூன் ஓபன் ஆயிடு நமக்கு ரூட்டீன் அப்பிடின்னு கரெக்ட் ஆயிடு ம் காலைல எந்திரிக்கிறது மதியம் நைட்டு காலையில மதியம் நைட் கால அப்படியே ரொட்டினா போகும்
அது தான் டேஸ்லாம் சல்லுன்னு போகுது
ஆமா கரெக்ட் இப்போ தான் லீவ் விட்டமாதிரி இருந்தது ஆனா
சேர்
மே வந்துருச்சு இன்னும் பைவ் பைவ் சிக்ஸ் செவன் மந்த்ஸ் தான் இருக்கு.
தேங்க்ஸ்.
உம் இப்படிதான் போய்ட்டு இருக்கு உம் உம் பாப்போம் அதனால தான் சேரி போ ஓகே நான் உன் கிட்ட வந்து கேட்போம் ஏன்னா நீ கண்டிப்பா ஃப்ரீயா இருப்ப வெளில உம் அது அதனால தான் உன்னுட்ட கேட் கேட்கலாம்டு அடிச்சேன் மெயினா உம் நம்ம போறோம் உம் நான் உனக்கு சொல்றேன் சரியா ஆஹ் நேத்து நாளைக்கு இன்னைக்கு நைட்டு சொல்றேன் என்ன பிளான்னு
பர்ஸ்ட்டு டிக்கெட்ஸ் பாக்கணும் இருக்கானு
உம்
எப்படி நைட்டு நைட் ட்ரெய்னா மார்னிங் ட்ரெய்னா
உனக்கு எப்டி பிடிக்கும் நைட்
நைட்ல போனா தூங்கிட்டா காலைல வந்து காலைல ரீச் ஆயற மாதிரி ஆயிருல சோ அவ்வளவா டிராவல் பண்ற மாதிரி தெரியாது.
டிராவல் பண்றப்போ தெரியாது நமக்கு கொஞ்சம் ஆ ஃப்ரீயா இருக்கும் ரிலாகஸா இருக்கும். ம் காலைல அங்க ரீச் ஆற மாரி
ஆமா ஆமா
அப்புறோ நம்ம எல்லாமே பக்காவா போணு இங்கயே ஃபோன் பண்ணி அங்க ரெஸ்டாரண்டக்கு எல்லாத்துக்கு சொல்லிர்ணு ஒரு ம் சொல்லிர்ணு சேரி ஓகே ம்
போதுல்ல
பூத் நம்ம ரெண்டு பேர் மட்டுந்தான ஆ ரெண்டு பேருக் கு ஒரு குட்டி பைய அவ்ளோதா செட்டாயிரு சேரி ம் சேரி
த்த போறோல்ல
ஆமா நைட்டு தூங்குறதுக் ரெண்டு ஆமா ரெண்டு நாள் நைட்டு தூங்க போவோ ம் அவ்ளோதான சேரி நீ பாரு நா உனக்கு அப்புறமா ஃப்ரீயாயிட்டு அடி க்குற ம் கொஞ்சோ வேல இருக்கு ம் ஓகே பாய் பாய் ம்